ஹலோ மதிய மதிய வணக்கம் மேம் க்கே நல்லாருக்கிங்ளா
நல்லா இருக்கே மேம் நல்லா இருக்கே மேம் என்ன மேம் சமைச்சிங்க ஆ சாப்டாச்சு மேம்
இன்னைக்கு இன்னைக்கு வீட்ல சமைக்கல பசங்களுக்கு மட்டு சிம்லா அம்மா எதோ பண்ணிட்டாங்க நாங்க வந்து இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனதுனால அங்கயே போய்ட்டு
ஓகே மேம் சூப்பர் மேம் சூப்பர் மேம் நா வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி மேம்
அப்பிடியா சூப்ப சுப்பர் அனுப்பிச்சுட்ருக்கலாம்ல ஃப்ரெண்டு ஞாபகத்துல இல்லாம போய்ட்டனா
என்ன மேம்
சிக்கன் பிரியாணி எனக்கு அனுப்பிச்சுட்ருக்கலாம்ல உங்க பிரியாணிய நானு டேஸ்ட் பண்ணிருப்பன்ல
கண்டிப்பா மேம் கண்டிப்பா மேம் அனுப்புற மே அந்தளவுக்குலா பிரியாணி செய்ய வராது மேம் அதாது இப்ப நீங்க செய்யற அளவுக்லா எனக்கு செய்ய வராதுமா நீங்க நல்லா ஸ்பெஷல் அதுல எப்படி மேம் நீங்க ஸ்பெஷல் எனக்கு டிஷ் சொல்லுங்களே பேசாம
நீங்க வேற நா எங்க யூடியூப்ல ஒரு பாய் சொல்லுவாரு அத சொல்லி குடுத்தத வச்சுதா டே அதுக்கப்புற அத அப்டியே கொஞ்ச கொஞ்ச பழகி வந்துருச்சு நாம ச செய்றத மத்தவங்க செஞ்சு பாரா ட்ன மட்டு அதுக்கு ஆ எப்டி சொல்றது வேல் யு அதிக நாம செய்றத நம்மளே சாப்டுட்டு நம்மளே பெருமையா பேசிகிட் டா அதுக்கு எப்டி வேல்யு அதிகமா நீங்க எப்டி பண்ணுவிங்க சிக்கன் பிரியாணி
ஆ மேம் சிக்கன் பிரியாணி நா எப்டி பண்ணுவ அப்டினா ஆ சும்மா நமக் தெரிஞ்சத் வச்சுதா மேம் சும்மாவ சிக்கன நல்லா ஒரு ‌‌ஆஃப் கேஜி எடுத்துக்குவே ஒரெண்டு டம்லர் ரைஸுக்கு ஒரு ஆஃப் கேஜி அ அத மாரி எடுத்துட்டு ஆம் ஃபஸ்ட்டு எண்ண எண்ண நல்லா எண்ணயு கொஞ்ச நெய்யு‌ ஊத்தி பட்ட கிராம்பு வே இதலாந்தஸ் பைசஸ் ஐட்டொ அத ஃபுல்லா போட்டுட்டு அது கப்பறோ நல்லா வெங்காயொ ஸ்லைஸ ரைஸ்ஸா கட் பண்ணி நல்லா ரோஸ்பு அத நல்லா வதக்கிறுவாங்கொ வத தக்கிட்டு அதுக்கப்பறத இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேமா அதுக்கப்புற தக்காளி போடுவே மேம் இத நல்லா வதக்குவே மாம் வதக்கீட்டு இதுக்கப்புற என்ன அ இதுல ‌ இதுக்கப்ற மசாலா ஐட்டம் போடுவே கொஞ்சொ மசாலா ஐட்டம் போட்டுட்டு ம் சிக்கன் எது அதாது ரெடிமேட் பவுடர் இருக்குல்ல மேம் சிக்கன் பிரியாணி பவுடர்னு அதுவு கொஞ்ச போடுவே தயிர் போடுவே அப்புற சிக்கன போட்டு மிக்ஸ் பண்ணுவே மிக்ஸ் பண்ணிட்டு புதினா கொத்தமல்லி இதல்லா போட்டுட்டு லைட்டா ‌‌நெய் போட்டுட்டு ரைஸ போட்டு அதுக்கப்பறோ விசில் வக்க வேண்டியதா பாஸ்மதி ரைஸ்னா அதுக்கு ஒரு மாதுரி விக்கனு நார்மல் ரைஸ்னா அதுக் ஒரு மாதுரி அத பொறுத்து தா இப்புடி சிம்புளா தா மேம் செய்வே எனக்கு இதா மம் தெரியு
அப்புடியா
ஆமா மேம் நீங்க இதுல எது இதுல எது நீங்க எப் ப்டி நீங்க செய்வீங்க
நா வந்து நா என்ன பண்ணுவனா அதேதா அ கடாயில எண்ண ஊத்திட்டு அதுக்கப்ற நெய் சேத்துப்பே நெய் சேத்துட்டு அதுக்கப்ரொ பெய்சஸ் எல்லா சேத்துட்டு ம் வெங் வெங்காய போடு வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கு விடுவ நானு ஒரு பத்து நிமுஷ கால் மணி நேரம் மண் அந்த வெந் வெங்காய வந்து வதங்கணு எனக்கு அந்த பொன்னிறமா வர்ற அளவுக்கு நல்லா வதங்கு விட்டுருவே வதங்க விட்டதுக்கு அப் ப்ரொ அது நல்ல வதங்கிருச்சின் தெரிஞ்சதுக்கு அப்றொ அதுக்கு பொறும வேணு முன்னாடிலா பொறும இருக்காது வத் தங்குற வர கட கட கட்னு வதக்கிட்டு அப்டி போட்ருவனே இப்ப இல்லி இப்ப கொஞ்ச பொறுமை இருக்கு அதுக்கப்ற தக்காளிய போடுவே போட்டு அது மாதுரி நல்லா வதக் கிருவே அதுக்கப்றமா நம்மள அது கப்பற ‌‌‌ நம்ம வந்து மல்லித்தல இருக்குல புதினா மல்லி இது அ எல்லாத்யு போட்டுட் டு மொத்தமா சேத்து அதுக்கப்ற நல்லா வதக்குவே அதுக்கப்புற வந் என்ன பண்ணுவென்னா ஒ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இத போட்டு வதக்கிட்டு அப்ற தயிர் அதுக்கப்புறோ நம்மோ பிரியாணி மசாலா வந்து நாங் வீட் செஞ்சு வச்சிருக்கோ இந்த கடைல வாங்குவோம்ல ஆமா வீட்ல எங்க அம்மா செஞ்சு வெச்சிருக்காங்க கடைல வாங்குறத விட எப்டி விட் கிய பண்ணா நல்லாருக்குன் சொல்லிட்டு
அந்த பவுட்ரு எப்டி மேம் ரெடி பண்றது கொஞ்ச சொல்ல முடியுமா
நா உங்களுக் கேட்டு சொல்லட்டுமா
ஆ செரி மேம் கேட்டு சொல்லுங்க நாங்க வந்து அந்த பவுட்ரு அது ரெடிமேடா எனக்கு வீட்ல பிரிப்பேர் பண்ண தெரியாது அந்த மசாலா பவுடர் நா வந்து இந்த கடைல சிக்கன் பவுட்ர் இந்த மாரி கெடைக்குல மேம் சிக்கன் சிக்கன் பிரியாணி பவுட அது தா வாங்கி யூஸ் பண்ணுவே மத்தபடி மெளகாத்தூள் மல்லித்தூள் அது தா வீட்ல அரச்சு வெச்சுக்குவோ
அத விட நீங்க இந்த வீட்ல திரிக்கிறது யூஸ் பண்ணீங்கன்ன பிரியாணியு அட்டகாசமா தா இருக்கு
அததா உங்க பிரியாணி யோட ஸ்பெஷலா மேம்
ஆமா அதுக்கப்புறொ அதுலே சிக்கன போடுவோ சிக்கன போட்டுட்டு அந்த அந்த ம் பிரியாணி மசாலா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன போட்டா அந்த தயிரோடு சேத் து நல்லா வதைங் அதுவும் இதாயிரும் அதுக்கப்புறம் தண்ணிய அலஞ் சி அளந்து வெச்சு ஊத்திகிட்டு உப்பு எல்லா சாரி உப்பு வந்து நா வெங்காயம் போடும் போது போட் ட்ருவே கொஞ்சோண்டு போடுவே அதுக் கப்புறம் காணலல்லா போட்டுப்பே அப்போ ஆமா வதம் வாமா அதுக்கப்பற தண்ணிய அளந்து வெச்சு ஊத்திக்கிட்டு மேல கொஞ்சூண்டு புதினா இத வந்து தூவி விட்ருவே அதுக்கப்பற கொஞ்ச கொஞ்ச நேர வே இந்த வெந்த மாரி தெரிஞ்சுச்சுன்னா இதுல போட்ருவே அ தம்முல போட்டுட்டு அ அதுக்கப்பற எடுத்து சாப் ட்டா நல்லாருக்கு இதுவரயு நல்லாதா வந்திது
எனக்கு இந்த தம் தமம் நா வெச்சதில்ல நா விசில்தா வெச்சிருக்கே தம் போட்டது கெடையாது
அப்படியா தம் போட்டா ஈஸிதா
ம்மா எப்படி நா சிக்க இப்ப தண்ணி ஊத்திட்டு ரைஸ் போட்டுட்டு கொஞ்ச நேர அப்டே லைட்டா அப்டே லைட்டா கொதிக்க விட்டு கொஞ்ச நேர வெச்சிருந்தா அதுக்கப்பற லைட்டா லைட்டா வெந்து வேகாமலு ஒரு மாதிரி இருக்கு அந்த ஸ்டேஜுல எடுத்து ஒரு தோசை கல்ல மேல வெச்சு தம் போடனுமா
ஆ நா என்ன பண்ணுவண்ணா ஒரு பெரிய பாத்திர இருக்குல்ல அதுல என்ன பண்ணுவன்னா தண்ணிய ஊத்தி வெச்சு இப்ப நீங்க சொன்ன மாரி தோசக்கல் இங்க ஆகாத தோசக்கல் இருக்கு அத வெச்சுட்டு நல்லா கொறச்சு வெச்சுட் டு பிரியாணி பாத்திரத்த மேல ஏத்தி வெச்சுட்டு நல்லா மூடிட்டு இன்னொரு பாத்திர இருக்கு அது நெற தண்ணிய புடிச்சு அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஒட்டிருவே ஒட்டிட்டு ஹலோ
என்ன மேம் புரியல மேம் எப்படி மேம் கேக்குதுங்களா
ஹலோ
சொல்லுங்க மேம் சொல்லுங்க கேக்குது மேம்
ஆ கேக்குதா
ஆ எப்டி மம்
சாரி நா என்னல்லாமோ சொல்லிட்ட என்ன பண்ணுவன்னா அதா அந்த தோசைகள்ல்ல வச்சு அதுக்கப்புற பாத்திரத்துல தண்ணிய பிடிச்சி அந்த மூடி வச்சிருப்போம்ல அந்த மூடிக்கு மேல வந்து அது தூக்கி வச்சிருவோ
ஓ இப்ப நார்மலா இப்ப ஒரு பாத்திரத்துல ரைஸ் எதுவு இருக்கு அத நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருப்போ தோசைக் க்கல்லு மேல இந்த சிக்கன் பிரியாணி இருக்க பாட்ட வச்சுட்டு ஆ அதுக்கு மேல அந்த மூடிக்கு மேல
இந்த தண்ணி கனமான பாத்தத்து தண்ணி ஆ வச்சிட்டீங்கன் வச்சிக்கோங்கள நமக்கு அது நல்லா அந்த இதுலே வெந்துரு அந்த நம்ம லைட்டா கம்மி பண்ணிதா வச்சுப்போ ஆமா சிம்லே தா வச்சிருப்ப சொல்ல போனா கொஞ்ச நேரோ மட்டுந் தா அது லைட்டா கூட்டி வச்சிருப்ப அதுக்கப்புறோ ஃபுல்லா வெவுரது ஃபுல்லா அது அ அந்த தம்லேதா அது அ பிரியாணி வந்து வேகு
எவ்ளோ நேரோ மம்
ஒரு அர மணி நேரத்துலே பிரியாணி ரெடி ஆயிரு சொல்லப் போனா
அவ்ளதானா அந்த மேல அரிசி மம் ஒவ்வொரு நேரோ பாஸ்மதி ரைஸ் ஒரு பை மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து ஊற வைப்ப மம் ஒவ்வொரு நேரோ ஊற வைக்கமாட்ட அப்டியே
அப்படி அப்டின்னா டைம் பிடிக்கு நீ ங்க ஊற வச்சு பாருங்க நானா ஹாஃப் நவர் ஊற வைப்ப ஊற வச்சீங்கன்னா கரெக்ட் டா தண்ணி அளந்து வச்சோனா இப்ப நீங்க ஒரு ஒள்க்கு ஒரு ஒள்க்குன்னா அதுக்கு எவ்லோ தண்ணி வைப்பீங்க பாஸ்மதி ரைஸ் தா
ஒன்னே கால் ஒன்ற ஒன்னே கால்ன்னு நெனைக்கிற மேம் அதுமே யூடியூப் பாத்துதா மேம் அப்ப அப்ப செய்வே ஆ
ஆ ஹ நா வந்து ஒன்ற வப்பே ஆ ஒன்ற வைப்ப ஏன்னா நின்னு வேகணும்ல தம்புல்ல போடுவோ அப்டின்னு சொல்லிட்டு
உம்
ஒன்ற வப்பே பாஸ்மதி ஒரு வாட் ஒரு வாட்டி என்ன ஆச்சு எனக்கு நா வீட்டு ரைஸ்ல தா பண்ணிருக்கே ஒரு வாட்டி மா ஒரு வாட்டி பாசுமதி ரைஸ்ல்ல பண்ண அது இதுக்கு என்ன இதுக்கு அந்த மாதிரி தா தண்ணி வைக்கணுனு நெனச் சுட்டு என்ன பண்ணனா குக்கர்ல செய்னு வீட்டு அரிசிக்கு எப்பவுமே பிரியாணி அதா தெரியாம தெரியாம பண்ணிட்ட அது செம்ம காமெடியா முடிஞ்சிருச்சு மேம் அது எப் போ நாங்க நோன்பு வைப்போம்ல ஆமா மேம் நோம்பு வைப் வைப்போம்ல இந்த வியாழக்கிழமல்லா நோம்பு வைப்போ செரி நோம்புக்கு நம்ம காலையில எஞ்சி பிரியாணி செய்வோ
குல்லர ரொட்டீனா வியாழக்கிழம நோம்பு வைப்பீங்களா
ஆ வைப்பங் வியாழன் திங்கள் அ
அதாவது உங்களுக்கு இந்த ரம்சானுக்கு முன்னாடி ஒரு தேர்டி டேஸ் நோன்பு வைக்கணும் இல்ல மேம்
ஆமா ரம்ஜான்ல ஒரு தேர்ட்டி டேஸ் நோன்பு வைப்போ அதுக்கப்புறோ வீக்லி ரா டூ டைம்ஸ் வைக்கலா டூ டைம்ஸ் வைக்கலா வியாழன் வெள் வியாழன் திங்கள் இந்த ரெண்டு நாள்ல நம்ம இஷ்டப்பட்டு வைக்கிறது நமக்கு விருப்பப்பட்டு வைப்போம்லா அந்த ஆமா ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி வைக்கு போது நம்ம எப்பவுமே வீட்டு அரிசியில நா இப்ப ஒரு ஒலக்கொதா ரெண்டற உலக்கு தண்ணி வை ப்பே பிரியாணிக்கு அப்போதா கரெக்ட்டா ஆகு இந்த வீட்ட அரிசி இந்த பாசிமந்தி அரிசிக்கு அப்டியேதா வைக்கணு நெனச்சிட்டு எப்பயு போல குக் குக்கரல வச்சுட்டே குக்கர்ல்ல வச்சுட்டு ரெண்டரளவுக்கு தண்ணிய வச்சுட்டே சேரி நாலு விசில் வரட்டுமே அப்டின்னு சொல்லிட்டு அது என்ன ஆச்சுன்னா நாலு விசில் நாலு விசில் வந் ததுக்கு அப்புறோ நானு தொறக்கற இந்த மேகி எப்டி இருக்கு கொழுகொழுன்னு பண்ணி வச்சா அந்த மாதிரி இருக்கு அய்யய்யோ கொஞ்சோ எண்ண வேற எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்ட அதுவு மட்டன் பிரியாணிக்கி
எடுத்துக்கு கொஞ்சோ தண்ணிதா கொஞ்சோ நேரம் தான் எடுத்துக்கு
ஆமா நமக்கு தெரியாதுல்ல ஆ ரொம்ப நேரோ எடுத்துக்கு அதுக்கு அப்புறோ எனக்கு என்ன ப்பண்ணுருதுன்னே தெரியுல இதுவேற எண்ண வேற நெறைய ஒத்திருந்தனா அது கொழு கொழுனு இருக்கா அது தண்ணி மாதிரி அப் டியே நிக்குது இது எப்டி சாப்புடுறதுன்னு எனக்கு தெரியல கடைசி என்ன பண்ண ன்னா வேற வழி இல்ல பிஸ்கட்ட முக்கி சாப்பிட்டுட்டு டீ ஒரு பணண்னா சாப்பிட்டுட்டு அப்டியே நோம்பு வச்சுட்டே நா முடிச்சுட்டே நோ வக்கணுன்னு சொல்லி இட்டு ஆ மனசுல வந்து இது பண்ணிட்டோ இப்ப அத வைக்காம இருக்கக்க கூடா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே பிஸ்கட்டு இதையு சாப்ட்டுட்டு ஆ அப்டியே நோன்பு வைச்சிட் டே அதுக்கப்புறோ காலையில எஞ்சிட்டு எங்க அம்மாட்ட கேட்டே அம்மா நா இந்த மாதிரி வச்செ ஆனா இப்டி ஆயிடுச்சு நாச்சுச்சு லூசூ பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒன்னுக்கு ஒன்னே கால் ஒன்ற அப்டிதா வைக் கணு வீட்டு அரிசி மாதிரி அதுக்கு வைக்கக்க கூடாது அப்டியெம்மா நீ மொதல்லே எங்கிட்ட சொல்ல வேண்டியேன்னு எனக் கென்ன தெரியு அப்டின்னு இப்பதா ஒரு ஒன்டற வருஷத்துக்கெடையில தா நடந்தது அதுக்கப்றோ உசாரா ஆயிட்டே அதுக்கப்றோ நானே பண்ணே எனக்கு பிரியாணிய விட கப்சாதா நல்லா வரு பெர்பெக்ட்
கப்ச கப்ச மீன்ஸ் கப்சனா மேம்
என்ன சிஸ்டர்
கப்சான
அ கப்சா னது போடுவாங்க தெரியும்மா மண் அந்த இந்த வெளிநாடுகள்லயெல்லா சாப்புடுவாங்கல்ல இந்த முழு ஆட இது பண்ணி கப்சாவச்சி இந்த எல்லோ கலர்ல இருக்கு அந்த கப்சா அது வந்து வெளிநாட்டு சாப்பாடு ஆமா அது ஆடலயும் பண்ணுவாங்க சிக்கன்லயும் பண்ணுவாங்க அந்த ஆட்ட அவுச் சி அந்த தண்ணில தா கப்சா பண்ணுவாங்க இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா சி சிக்கன் அவிச்சு அந்த சிக்கன் தண்ணில தா அந்த கப்சா பண்ணனும்
சிக்கன் பிரியாணி மாதிரியே தானா
இதுல வந்து நம்மோ சிக்கன் பிரியாணி மாரி நம்மோ அந்த மல்லி எல அதுக்கப்புற அ கொத்தமல்லி இதெல்லா போட அவசியமே இல்ல ஆனியன் கூட ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் வேலதா ஆனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் செம்மையா இருக்கு நாலா கப்சா அடிமணே சொல்லலாம்
அப்படியா மேம் உம்
சுற்றுவே எங்க வீட்ல சுட்ற அந்த மிஷின் மாதிரி இருக்கு அத அடுப்பில வச்சு சுட்டே கப்சா போட்டு இதுக்கு ஊத்தி சாப்பிடறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி இருக்குல்ல அந்த தக்காளிய அந்த அதரடது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதோட கொஞ்சோண்டு ஒரே ஒரு மிளகா மட்டு வச்சி நல்லா அடிச்சுப்பே அடிச்சுட்டு நம்ம மல்லியில எல்லா அப்டியே நல்லா கட் பண்ணி அப்டி தூவி விட்ருவே அது உப்பு உப் உப்பெல்லா போட்டு தா அடிக்கிறதே வேற எதும் ஆட் பண்ண வேண்டா அத ஊத்திட்டு சுட் கறிய சிக்கன வச்சு சாப்பிட்டன்னு வச்சுக்கோங்களே அவ்ளோ அழகா இருக்கும் அருமையா இருக்கும்
என்ன சொல்றீயோ